கேக்குதா
அ கேக்குது என்ன பண்ற
நா சாப்பட்றே நீ என்ன பண்ற
நானு டீ போட்டுட்ருக்கே எனக்கு ஒரே தலவலியா இருக்கு
ஆமா எனக்கு தல வலிக்குது நாலா டீதா யூஸ் பண்ணுவே குடிப்பே
டீ நீ ப்ரக்னன்டா இருக்கும்போது குடிக்கக்கூடாது
இப்ப குடிக்கறதில்ல இப்ப ச நிறுத்திட்டே மொதல்ல சொல்றே
ஆமா அது குடிக்கவே கூடாது வேற தலவலிச்சா வேற என்ன பண்றதுன் வேற தெரியல
அது நிறுத்த முடியாது அது ரொம்ப கஷ்டோ நம்ம அதுக்கு பழகிட்டமன்னா அதே தான் கேக்கு திரும்ப திரும்ப
ஆமா தல வலிச்சாலே டீ காஃபினுதா ஓடுது என்ன பண்றது
இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத நிறுத்திட்டு
ஏ
தரவலிக்கும் போது அத குடிச்சு பழக்கியாச்சி
ஆமா டயடாருக்கும் போது டீ டீ டீ
ஆமா அதனாலதா இப்ப கஷ்டமாருக்கு அது கடைசி கொஞ்ச நாள்ல வெறு டீ மட்டு இல்லாம காப்பியு குடிச்சு
ம் நா எல்லாமே குடிக்கிறந்தா நல்லதுதா
பாப்பா வந்துட்டா எல்லாமே குடிக்கலா இன்னு வரலையே
பாப்பா வந்துட்டக்கப்பறந்தா இன்னு கேர்ஃபுல்லா இருக்கணு பால்தா அதிகமா குடிக்கணு
தெரியுமா
டீ காஃபி எல்லா எதிர்பார்க்கவே கூடாது
டீ காஃபி எல்லா குடிக்கக்கூடாதா
ஆமா பால்தா குடிக்கணு
செரி செரி
ம் பால் குடிச்சாதா பாப்பாக்
பாப்பாக்கு நல்லது ஆமா ஆனா எனக்கு பால் புடிக்கலையே
இப்ப புடிக்காது அதுக்கப்பறோ புடிக்கு பெறந்ததுக்கப்றோ எல்லாமே சாப் புல்லா இப்ப எவ்ளோ சாப்புட்றமோ அத விட அதிகமாதா நமக்கு பசிக்கு நல்லா திம்போ
நெறையா சாப்புடவூ கிரேவிங்ஸா இருக்கு
அதா எனக்கு இப்பவே அப்பிடிதா இருக்கு
ஆ பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல அது ரொம்ப அதிகமா இருக்கு
இப்பவே அப்பிடிதா இருக்கு ஆனா என்ன சாப்புட்னூன் தெரியல
ஆமா இப்ப ஏழுமாசாச்சில நீ ஆசப்பட்டத எல்லாமே சாப்புட்லா
ஆச
சிக்கன் சாப்புட்லா எல்லா சாப்புட்லா கிளைமேட்டுக்குத் தகுந்த மாதிரி
சாப்டுட்டுதா இருக்கே சாப்டுட்டுதா இருக்கே ஆனா வந்து அடிக்கடி பசி எடுக்குது
ஆமா பசி எடுத்துட்தா இருக்கு ஏதாவது ஜூஸ் கலக்கி பக்கத்துலயே வச்சிட்டு குடிச்சிட்டே இருக்கணு
அதுதா சக்கர அதிகமா இருக்கே அப்ப நம்ம ஜூஸா குடிச்சாலு அது இன்கிரீஸ் தான ஆகு
ஆ அப்போ நட்ஸ் எடுத்துக்கலாம்ல
அது எனக் புடிக்க மாட்டேங்குது அதோட டேஸ்ட்டூ
ம்கும் அதுக்கு வேற என்ன பண்ண முடியு பாப்பாக்காக எல்லா அனுசரிச்சுதா போகணு அளகா சாப்புடு ரெண்டு சும்மா நடக்கும் போது ரெண்டு முந்திரி எடுத்து வாயில போட்டுக்குறது அந்த மாரி பண்ணு
நடக் நடக்குறதே இல்ல திட்டு வாங்கிட்ருக்கே மருத்துவர்கிட்ட
ஆ இங்கெருந்து உங்க வீட்டுக்கு நடந்தாலே உனக்கு போது அம்மா வீட்லந்து உங்க வீட்டுக்கு இரண்டு நட அதுவே போது
என்ன முக்கா மணி நேரோ நடக்க சொல்றாங்க
யாரு டாக்டரா
டாக்டர் சொன்னாங்க இப்ப நாங்க போயிருந்தப்போ பாத்துட்டு அப்டிதா சொன்னாங்க உங்களுக்கு வந்து கம்மியா
அவா வீடு வரை கி நீ நடந்துட்டு வா போயிட்ருந்து நட
அதா அவங்க என்ன சொன்னாங்கண்ணா உனக்கு வந்து கம்மியாகவே இல்ல மூணாவது மாசத்துல எடுத்தப்போ முன்னூத்தி முப்பத்தி மூணு இருந்துச்சா இப்போ எடுத்தப்ப நூத்தி இருபத்தி ஏழு இருக்க நூத்தி இருபதுதா இருக்கணுமா அதுவே பார்டர் லைன் அப்டின்னாங்க
ஆ
உங்களுக்கு ஏழு அதிகமா இருக்கு
ஆ
அத வந்து இப்ப ஆ காலயில சாப்பிடாம வெறும் வயித்துல டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அது எடுத்துட்டு அதோட குளுக்கோஸ் டெஸ்ட்ல தா அதிகமாக காமிச்சுது
ஓ
மறுபடியு இப்ப வந்துட்டு அ சாப்பிடாம வெறும் வயத்துல ஒருடைம் பிளட் கொடுத்துட்டு அதுக்கப்புறோ சாப்பிட்டதுக்கப்புற மறுபடி ஒரு டைம் கொடுக்க சொல்லியிருக்காங்க
சேரி
அது நேத்துதா போய் கொடுத்துட்டு வந்தே
சேரி
இன்னைக்கு அது காலையில பத்து மணிக்கு ரிசல்ட் வந்துரு சொன்னாங்க பாவா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அதனால அவங்க நாளைக்கு போய் நா பாத்துப்போ வேலைக்கு போயிட்டு அப்டியே போயிட்டாங்க
சேரி சேரி
அதனால நாளைக்கு போயி பாத்துட்டு வாங்கிட்டு என்னன்னு கேட்டு வு என்ன பண்ணனு வேற ஏதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நார்மல்னு வந்துருச்சுன்னா ஓகே இல்லேன்னா வேற டாக்டர் பாக்கணு நா இதுக்குன்னு தனியா உங்களுக்கு சொல்லுமே நீங்க அவங்கள பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க
அதுக்குள்ள நீ சேரி பண்ணிக்க
ஆஹ் நா சரியாதா பண்ணே அந்த வளகாப்பு டைம்ல தா அந்த மைசூர் பாகு குடுத்ததுனால நேறய பேரு ஊட்டிட்டாங்க
அப்ப நீ ஏன் சாப்பிட்ட
நா சொன்னனே நாளைக்கு நாங்க இந்த மாரி எடுக்கணு அதனால எனக்கு ஊட்டாதீங்கன்னு நா சொன்னே யாரு கேடக்கலையே கொஞ்சோ தா கொஞ்சோ தான்னு சொல்லி வந்தவங்க எல்லா கொஞ்சோ கொஞ்சோ கொடுத்து நாலஞ்சு கணக்க ஆயிடுச்சு
அவங்க அப்டிதா அந்த கால எப்டியோ அத மாரி பண்ணுவாங்க
ஆஹ் யார் நம்ம பேச்சு கேக்குறாங்க கேட்டாதானே நா சொல்ல முடியு அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது
ஆமா
அப்புறோ நம்ம ஏதாவது சொன்னம்னோ உடனே கோச்சுக்கிறாங்க நம்ம ஏதோ பண்ற மாதிரி பண்றாங்க
ஆமா அதிக பிரசிங்ன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா அதுதா நீ வாய் பேசுற அப்டிமாங்க அதா அதா அப்புறோ நீ வாய் பேச அப்படிம்பாங்க
ம் மதி ம் மதியம் என்ன சாப்ட்ட
மத்தியான சாம்பாரு ரசம் பீட்ரூட் பொரியல்
சேரி சேரி அப்படியே பொரியல் எல்லா அதிகமா சாப்பிட்டுக்க சாப்பாட கம்மி பண்ணிரு
சாப்பாடு ஆனா பசிக்குதே சீக்கிர சீக்கிர அப்ப நா என்ன பண்றேன்னு தெரியாம சாப்பாடே மறுபடியு போட்டு திண்ணுக்கிறே
சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது பேபி வெயிட் ஆயிரு அப்பற வந்துட்டு நமக்கு தான் கஷ்டோ நானு இப்படிதா சொன்னே ஆனா நானு சோறுதா சாப்பிட்டே
அதா நானே சொன்னேன்ல என்ன சாப்பிடுறது எனக்கு தெரியல அப்பற பசிக்கு அடக்க முடியல போய் சோத்து போட்டு தின்ட்டு உக்காந்துக்கிறே சோறு தின்னதா கொஞ்சோ நேரத்துக்கு தாங்குது
ஆமா
வேற ஏதாவது இப்ப நம்ம பழம் ல்லா சாப்பிடபோது மெதல்லாய்லா வந்து ஒருபழ சாப்பிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேற எதுவு பசிக்காது ஆனா இப்பெல்லா அப்படி இல்ல ஒரு பழம் சாப்பிட்டா பத்த மாட்டிக்குது பத்து நிமிஷத்துல மறுபடியு பசிக்குது ஏதாவது வயசதுக்குள்ளே போடு அப்படின்னு கேக் வாழைப்பழம் இருந்தா செவ்வால சாப்பிட்டுட்டு இருந்தே இப்போ சக்கர அதிகமா இருக்கதுனால நிறுத்திட்டே
ஓ நேந்திரம் பழம் சாப்பிடறாத பாப்பாவும் வெயிட் போட்டுரு நீயும் வெயிட் போட்டுருவே
அப்டியா
ஆ அளவா சாப்பிட்டுக்கோ
நா என்ன பழம் சாப்பிடிட்டு இருக்கே அது செவ்வாழ சாப்பிட்டே அதுக்கப்பறோ செவ்வாழ தா சாப்பிட்டே அதிகமா இப்ப அது நிறுத்திட்டே நடுவுல ஃப்ரூட்சு அதுக்கு முன்ன ஆப்பிளு அதுக்கப்பறோ வேற என்ன சாப்பிடடே ஆரஞ்சு
ம்
அதுக்கப்பறோ கொய்யாப்பழம் அப்பற வாழைப்பழம்
ஓ சேரி சேரி
இததா மாத்தி மாத்தி சாப்பிட்றே அதா இப்போ வாக்கிங் போக சொல்றாங்க நாப்பத்தஞ்சு நிமிஷ நடங்க டெய்லியு அப்டின்றாங்க அதனால நாங்க நேத்து போயிட்டு ப்ள ரத்தம் கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில ஒரு பார்க் இருந்தது அங்க கூட்டிட்டு போனாங்க அங்க போய் நடக்க சொன்னாங்க நா அதா நடக்க சொன்னாங்க பதினஞ்சு நிமிஷ தா நடந் எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு
ரெஸ்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு நடக்க வேண்டியதுதா
நா கூட நெறைய நடந்தே அப்டி நினைச்சே அப்பற போய் பாத்தா பதினஞ்சு நிமிஷோ குள்ளே நடந்திருக்கே வந்து உக்காந்துட்டே கால்ல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு
ஓ போன் எடுத்து காதுல வச்சிரு பேசிட்டே நடக்க வேண்டியதா வேற வழி
ஆமா இப்போ அப்படிதா பண்ணிட்டு இருக்கே பேசிகிட்டே நடக்குறே
நட நட ஓ
அவங்க நாப்பத்தஞ்சு நிமிஷ நடக்க சொல்றாங்க நா இவ்வளவு நாள் நடக்கவே இல்ல புதுசா நடக்கவு கால் எல்லா வலிக்குது அப்பற பாத்தா கால் அங்க எங்க குட்டி குட்டியாவே வீங்கிக்கிரது அதேதா அதேதா இப்ப வண் நடக்கணுனு சொன்னா ஆமா குட்டிய விங்கிருச்சு
சுரக்கா சாப்ட்டைனா அது வராது ம்
சுரக்கானா என்னன்னு எனக்கு தெரியலையே
சுரக்கா வந்துட்டு எனக்கு அவர் அப்டிதி வச்சு கொடுத்தாரு எனக்கு வந்து கால் வீங்கல
கால இப்போ வந்து அதாவது இப்பதா ஆ ஸ்டார்ட் ஆகுது அதா ஒருவேள நா தொங்க போட்டு ஒக்காந்து இருக்றது நா சேர்ல ஒக்காறனால அப்டி ஆகுதோ என்னமோன் சொல்ட்டு
நீ புதுசா நடக்கும் போது உனக்கு வீங்கு
அதுவாக்கூட இருக்கலா ஒருரு சும்மா ஒரு ரெண்டு நாள்ல நடந்தே அவங்களோட
சேரி சேரி
அது அதுவு அதா பத்து நிமிஷோங்கூட நடந்திருக்க மாட்டே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சி வந்து ஒக்காந்திட்டே
ஆனா சொரக்கா குடிச்சா ஒனக்கு வெயிட் லாஸ் ஆகு ஏற்கனே நீ வெயிட் ஏறவே இல்ல
நா ஆமா ஏறவே இல்ல இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோதா ஏறிருக்கே அது எதுக்கு பத்தூ அதுக்கூ திட்டுதந்த பொம்பள
ஆமா ப்ரக்னன்சில பத்து கிலோ ஏறணு கண்டிப்பா இதுக்கப்பறோ ஏதுவசா அப்பதா பசிக்க ஆரம்பிக்குதுல ஒனக்கு வாமி்ட்
ஆமா பசிக்க ஆரம்பிக்கிது அதெல்லா பரவால அதெல்லா ஓரளவுக்கு இப்ப கம்மியா ஆனதுனாலதா அதா அது கம்மியாகாக சாப் புட முடியாது இப்ப அதுவு இருந்ததுன்னா சாப்புடவே முடியாது சுத்தமா சாப்புட எடுக்கன்ற மாரிதானே இருக்கு
ஆ ஆ ஆமா ஆமா
அதுக்கே போயிரு
தேரி சேரி
ரொம்ப கஷ்டமா இருக்கு
வேற என்ன பண்றது எல்லாரு சொல்லுவாங்க பிரக்னன்சி ஜாலியா இருக்கு பட்டாதா தெரியு
இல்ல இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா இல்லவே இல்ல நாக்கூட அப்டிதா நெனச்சே
நானூ அப்பிடிதா நெனச்சே ஆ ரெண்டு மாசத்துலதுக்கப்றதா எனக்கு புரிஞ்ச்சி மூணு மாசோ போறதுக்குள்ளே பாரு மெதுவா போகு
ஆமா மத்த டைம்லா ஆ வேகமா போற மாரி இருக்கு இப்ப என்னமோ
அ ம் எனக்கு இந்த புள்ள இப்பதா பொறந்த மாரி இருக்கு ஒலு வயசாயிருச்சி அதுக்குள்ள
அதுதா ஆனா இப்ப என்னன்னா ஆ ஆவ் போகணூன் நெனைக்கு போது போற மாரி தெரியலே ஆனா இப்போ பா திரும்பி பாத்தா ஆறு மாசோ முடிஞ்சிருச்சி அதுக்குள்ள ஆறு மாசோ முடிஞ்சிருச்சா அப்டிங்கிற மாரி இருக்கு அப்டியு இருக்கு அப்ப இந்த மூணு மாசோ எப்ப முடியூ அப்டீனு இருக்கு
அப்டித்தா இருக்கு அதெல்லா பாப்பா பாக்குற வரைக்கு அப்டித்தா
கொஞ்சோ கஷ்டோந்தா இது எல்லாத்தையு பாக்குறது இனி பொறந்தகப்பறோ இருக்கு